நல்லா இருக்கிங்
ஹலோ
நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்க எப்டி இருக்கீங்க
ஹலோ ஆ கேக்குது மேடம்
நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் மேடம்
ஆக்சுவலி நீங்க ரொம்ப அவுட் சைடுல இருக்கீங்களா வெளில இருக்கீங்களா
மேடம் மாடிக்கு மேல தாங்க மேடம் இருக்கேன்
ஏன்னா ரொம்ப காத்தோட இறைச்சல் வந்து சில நேரம் சவுண்ட் கேக்குது ஓகே பேசலாம் நம்ம இப்ப வந்து நம்ம புத்தா புக்க வாசிப்பதுனால என்னென்ன நன்மைகள் எல்லாம் நம்ம லைஃப்ல இருக்கு அதை பத்தி பேசலாமா
ஆ பேசலாங்க மேடம் உம்
ஏன்னா இன்ன இன்றைய காலகட்டத்துல வந்து குழந்தைங்களா வந்து புக்ஸ் ரீடிங்கு கிடையாது அப்போல்லாம் எ எங்க எக்ஸாம்பிளுக்குக்கு சொல்ல போனா எங்க அப்பா இருக்காங்கல்லா புக்கு வார தினமலர் தந்தி அந்த மாரி பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சி அது ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு டு எண்டு பேப்பர் ஃபுல்லா படிப்பாங்க ஏன்னா எங்க அம்மா கூட கே ப்பாங்க இந்த மாரி புக் படிக்கிறீங்க நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்களா எல்லா புக்கையும் படி ச்சி ஒரு நோட் எடுத்துப்பாங்க அதுல வந்து முக்கியமானதெல்லாம் எழுதி எழுதி வைப்பாங்க ஒரு சமையல் குறிப்பா இருந்தாலும் செரி மருத்துவ குறிப்பா இருந்தாலும் செரி ஜாப்க்குள்ளது ஏதாவது இருந்தாலும் செரி எழுதி எழுதி அந்த மாரி அனுப்புவாங்க எழுதி எழுதி காமிப்பாங்க காமிச்சுட்டு என்கிட்ட சொல்லுவாங்க இத படி ஒரு புக்ஸ படி சுன்னா அது இது இம்பார்டண்ட் இருந்தா என்ன பண்ணுவாங்க
ம்
ரெட் பெண்ணட்ட வந்து ஒன்லைன் பண்ணிட்டு இத பாரு அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்க அப்பாட்ட வந்து புக் படிக்கிற ஹாபிட் எல்லாம் இருக்கும் ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க என்ன நீங்க எக்ஸாம் எழுத போறீங்களா நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கான்னு சொல்லி அம்மா வந்து அப்பாவ வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல வந்து என்னன்னா புக்கு படிக்கிறது குழந்தைகள்ட்ட சுத் சுத்தமா இல்ல அவுங்களுக்கு ஸ்கூல் புக்க படிக்கிறதுக்கே பாட சம்பந்தமான புக்க படிக்கிறதுக் கே அவுங்களுக்கு டைம் இல்ல இத விட்டுட்டு இந்த ஸ்டோரி புக்கு நாவல் புக்ல்லாம் எந்த மாரி படிப்பாங்க ஏன்னா ஒரு புத்தகத்த வந்து நம்ப நல்லா படிக்கப்போ மட்டும்தான் ஒரு புத்தகம் வந்து நம்மளுக்கு ஒரு சிறந்த நண்பன் அத பத்தி நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு வந்து புதிய புதிய அனுபவங்களும் தகவல்களும் கெடைக்கும் இந்த மாரி புத்தகங்கள் வந்து நம்மளுக்கு சிந்தனைகள வந்து நறைய திறமைகள வளர்க்கும் இந்த மாரி பண்ரதன் மூலம் வந்து என்னன்னா நம்ம ஒரு சித்தன சரி ஒரு ஹாப் அன் அவரு ஒரு புக்க புக் ரீடு பண்ணந்த பழக்கத்தை வந்து நம்ப வச்சுக்கிட்டோம்னா புக்குனா எந்த புக்குனாலும் இருக்கலாம் கதை புக்கு இருக்கலாம் வரலாறு புக்கு இருக்கலாம் அறிவியல் புக் புக் இருக்கலாம் நாவல் புக் இருக்கலாம் இல்ல ஆன்மீக புக் இருக்கலாம் ஏதாவது ஒரு புக்க பத்தி நம்ம வந்து டெய்லி வாசிச்சு படிக் க்கும் போது நம்மளுக்கு வந்து அறிவுத்திறன் வந்து ரொம்ப அதிகமா ஆகும்ன்னு சொல்றாங்க அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க தோழா
ம் ம். அ நல்லதுதாங் மேடம் இப்போ புக் பாத்தீங்கன்னா அந்த நம்ப ஆ ஆயித் தொளாயித்தி ஆ ஒன்னு இந்த மாரி இந்த போர் நட்ந்து நடந்தப்ப மன்னராட்ச்சி நடந்தப்ப ஆ அந்த மாரி இர் இரு இருக்குற இதெல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கு மேடம். குறிப்பா எனக்கு இப்போ புடிச்சது எதுனா அ அந்த ஃபை சே சப்ஜெக்ட்ருக்கு தமிழு, இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு. சோசியல் சயின்ஸ் தா எனக்கு ரொம்ப பிடிக்கு ஏனா அதுல அப்போ ஈஸியா அந்த மேப்பு ஆ இவிங்களோட மேப்பு இது ஆ இந்தா இவிங்க இந்த ஆட்சி நடக்கறப்போ இந்த பகுதிய எல்லா இவிங்ளுதுன்ட்டு ஆ அது ஒரு குறிச்சு வெச்சுப்பே அது அந்த கதைய படிக்கிறக்கே நாவு ரொம்போ
கொத பிடிச்சிருக்கு.
ஆமா மேடம் அதாவது அந்த மன்னரோட இது அதாவது இப்டியல்லா போர் நடந்திருக்கு இப்டியல்லா சித்திரவாதன்ன பண்ணிருக்காங்க இந்த மாரி இது அப்டின் சொல்லும் போது நமக்கு அவிங்க ம இது அந்த சோசிய சயின்ஸ் பாத்தீங்கனால் டீச்சர் பாத்தீங்கன்னா எனக்கு பயமாதா இருக்கு டீச்சரு டீச்சர் கொஞ்சோ அடிப்பாங்க அந்த மாரிதா ஆனா உண்ம என்ன நடந்துதோ அது அப்பிடியே இருக்கு சோசியல் சயின்ஸ்ல. இது படிக்கிறக்கே கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு. ப்ப கடசியா அந்த எக்ஸாம்க்கு முன்னாடி கடைச் கடைசியா படிச்சது அ இன்னோமே ஞாவகோ இருக்குங் மேடம். அதெல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறக்கே ரொம்ப பிடிக்கு.
கண்டிப்பா தோழா நீங்க சொல்ற மாரி உண்மதா. ஏன்னா ஒரு புக்க வந்து படிக்க படிக்க வந்து நம்மளுக்கு வந்து அறிவுத்திறன் வந்து ரொம்ப வளரு என்னா இப்ப நம்ம ஏ சொல்றோ? குழந்தைல படிச்சு எழுதி பாரு எழுதிட்டே படி எழுதிட்டே படி ஏன் சொல்றோ? ஏனா அந்த மாரி படிக்கம் போ வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப மூள வளர்ச்சி ரொம்ப அதிகமாகு ஏனா இந்த மாரி நீங்க பாருங்க இ ப்ப உள்ள குழந்தைகள் வந்து ஒரே ஃபோனு. ஒரே டி வி இந்த முக்காவாசி ஃபோன் தா பாக்குது ஃபோன் பாத்து பாத்து அவுங்ளோட கண் பார்வை எல்லா கொறையிது அவுங்க ந்த மெமரி பவர்ல்லா அடுத்தது சிந்திக்கவே வ சுயமா சிந்திக்கணு அந்தப் பழக்க வழக்கமே இன்றைய காலகட்ட குழந்தைகள்ட்ட வந்து இல்லன் நா சொல்லுவே.
ஓகே மேடம் மேடம் இப்போ நாம்ப படிச்சப்ப இப்போ ஒரு ஒயிட் வொய்ட் பேப்பர்ல அது ஒயிட் நோட்ல எழுதுவோ தெரிமா? ந்த ஸ் அ கைடு ஒண்ணு வெச்சுக்கிட்டு இதப் பாத்தல்ல இதல்லா அதுல எழுது ஏ எழுதாம வந்தின்ட்டு டீச்சரு அடிப்பாங்க. அ இப்போ அந்த இது இருக்குதா அந்த நடைமுறை இன்னும் இருக்குதா இந்த மாரி?
அ நீங்க சொல்றது ரைட்டு தா இப்ப ஒன் நம்ம வந்து நோட்ஸ் வெச்சிந்தாலுமே ஒரு ஃபஸ்ட் லெசனோட கொஸ்டி ஏன்சரு எல்லாமே நோட்ல காப்பி பண்ணிட்டு வாங்கன் சொல்லுவாங்க நம்ம படிச்ச காலத்துல. ஆனா இன்றைய காலகட்டத்துல நீங்க சொன்ன மாறின்னா கண்டிப்பா கெடையாது. ஸ் ஸ்கூல்ல என்ன எழுதி போடுதாங்களோ அத மட்டு எழுதுவாங்க வருவாங்க. நா என்னோட பொண்ணு வந்து சவுத் சைட் நாத் சைடுதா படிச்சா. அவளுக்கு ஹோம் ஒர்க்ன்னே குடுக்க மாட்டாங்க
ஓகே முட்டம் அவிங்க குடுக்கலனாவது நீங்க அந்த கைடு வச்சிட்டு நம்ப இப்டி படிச்சோம்ட்டு அந் த தாட்ல நீங்க குடுங்க அதுதா பெஸ் டாகு இந்த வொயிட்
நா கேப்பே ஸ்கூல்ல எதுவு ஹோம் ஒர்க் குடுத்தாங்களா பாப்பா ஏதாவது குடுத்தாங்கள இல்ல மம்மி நா ஸ்கூல்ல கிளாஸ் வொர்க்லயே பண்ணிட்டே மம்மின் ஸ்கூல்ல எது பெண்டிங் வச்சிருக்கோலோ அத வந்துதா பண்ணுவாலே தவிர நம்மள மாரி கெடையாது இவ்வளவு ஹான் நம்மளுக்கு வந்து புக் படிச்சு புக்க ரீட் பண்ண சொல்லுவாங்க புக்ல உள்ள கொஸ்டின் ஆன்சரு குறிச்சு குடுப்பாங்க இதப்போயி நீங்க வீட்ல நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சரையும் தேடித் தேடித் தேடி நோட் பண்ணி நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீனு போட்டு குறிச்சு குறிச்சு வச்சு அதை புக்ல காப்பி பண்ணுவோ ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த மாறி இல்லன்னு நா சொல்ல வருவே
அ அத நீங்க கைல எடுத்தீங்கன்னா முடியு அதாவது நா இந்த மாறிதான் படிச்சே நீ இந்த மாறி படி சீக்கிர இதா ஆயிரு என்ட்டு நீங்க க க கைல நீங்க கையில எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா உங்கனால முடியாதது எதுவுமில்ல
ஏன்னா அவங்க பண்ண முடியாதனால எங்க மிஸ்சு சொல்லல நா பண்ண மாட்டே அப்டித்தா சொல்தாங்க ஏன்னா அவங்க கிளாஸ் மிஸ்ஸே மிஸ்சுதா நம்புறாங்க நம்மள நம்ப மாட்துதாங்கில்லா
அப்புற எப்டிங்க மேடம் இப்போ அவிங்களுக்கு புடிச்சத நீங்க செய்றீங்க உங்களுக்கு புடிச்சத அவிங்க செய் செய்யறாங்களா அது இல்ல
இன்றைய காலகட்டத்துல செய்யறாங்களா நீங்க பாருங்களே உங்க வீட்லயே நீங்க பாருங்க இப்ப கொழந்தைலயே எந்த செய்யறாங்களா இல்ல
இல்லைங்க மேடம் எங்க அக்கா பையன் ப பொண்ணு இருக்குது ஓகேங்களா அவிங்க ஏதாவது இது பண்லின்னாலு அ ஏதா பண்ணாங்களான்னு என்ன எதுன்ட்டு கேப்பே இந்த மாரி எழுதறதுக்கு அப்டின்னு சொல்லுவாங்க சேரி ஓகே ரைட்டு அப்டின்னு சொல்லிட்டு எக்சாம்ஸ்க்கு மார்க் பத்தி எல்லா பிரச்சனை இல்ல நீ பாஸ் ஆனா போதும் அந்த மைண்ட் செட்ல பாஸ் ஆகலன்னா போது அப்டின்ட்டு அவிங்க ரெண்டு பேத்துகிட்டயு சொல்லிட்டு வந்துருவே ஏதோ ஓரளவுக்கு மார்க் வந்து வந்துச்சானா போது பெரிய மார்க் ஒண்ணு தேவையில்ல நீங்க படிச்சது ஓரளவுக்கு நாலு பேத்து கிட்ட சொல்ற மாறி மார்க் எடுத்தீங்கன்னா போது அதுதா மேடம் சொல்லுவ ரொம்ப போட்டு இத்த
கொழந்தைிட்ட சொல்றது அப்டி இல்ல எனக்கு நைன்டி அபவ் மார்க் வேணு புக்கை ரீட் பண்ணு ரீடு பண்ணு ரீடு பண்ண பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ரீடு பண்ணதோ அவ்ளோ க்கு அவ்ளோக்கு உனக்கு வந்து வாசிப்பு திறன் வரு உனக்கு வந்து ஃப்ளுவெண்டா பேச முடியு இப்போ நீ என்னோட சின்ன பாப்பாட கூட சொல்றதுதா ரீட் பண்ணு கொஷின் ரீட் பண்ணு கொஷின் இப்போ ஒரு கொஸ்டின் ஆன்சர் கொடுத்தாலே ரீடு பண்ணாம டேரெக்டா எழுத முடியாது ரீடு பண்ணாம எழுதுனா தப்பு வரு ஏ இரண்டாவது பொண்ணு டைரக்டா எழுதுவோ ரீடு பண்ண மாட்டா இப்டி பாப்பா எழுதுவா நா சொல்வ ரீட் பண்ணு ஒன்னுக்கு ரெண்டு டைம் ரீடு பண்ணு அதை புரி தமிழ் அர்த்ததை புரி அதுக்குப்பிறகு நீ கொஸின்னுக்கு ஆன்சர் பண்ணு அப்டி பண்ணா மட்டும்தா உனக்கு தவறுகள் வராதுன்னு சொல்லிக் கொடுப்பே ஆ சில நேரோ வந்து என்னவே ஏமாத்துவா ம் இல்ல மம்மி நா ரீட் பண்ட்டன்னு சொல்லி டைரக்டா எழுதுவா நீ வாசி ஒவ்வொரு எழுதா வாசி இப்ப செகண்ட்ஸ்டாண்டர்ட் தா படிக்கிறா ஒவ்வொரு எழுத்தா வாசியப் அப்பதா உனக்கு தெரியு அப்டின்னு சொல்லி அவுங்கள அப்டி சொல்லி சொல்லி சொல்லி படிக்க வெச்சு ஆ இப்ப ஒரு ஸ்டோரி புக் புக் அவுங்களே ஓனா படிக்கிற அளவுக்கு இங்கிலீஷ் ஓனா படிக்கிற அளவுக்கு இப்ப ரொம்ப டெவலப் ஆயிட்டாங்க ஏன்னா ஒரு புக்கு வாசிப்பது மூலம் வந்து நம்ம வந்து நீங்க எதாது பாருங்களேன் இப்ப நம்ம ரொம்ப ட்ரெஸ்சா இருக்கோ ஆன்மீக புக்குல்லா ஐம்பது நாப்பது வயசுக்கு மேலதா உள்ளவங்க ஆன்மீகோ படிக்கணு ஆனா இப்ப என்னா சொல்ல வறாங்க இன்றைய காலகட்டத் துலா அப்படின்னா பதிமூணு வயசுக்கு மேல வந்து அவுங்க புத் பத்து வயசுக்கு மேல வந்து அவுங்களுக்கு ஆன்மீகத்த பத்தி சொல்லிக் குடுக்கணும்னு சொ சொல்லி ஒரு புக் புக்குலயே இருக்கு கொழந்தைகளுக்கு அந்த வயசுல சொல்லிக் குடுக்கல அப்டின்னா அவுங்க வந்து எப்பொழுதுமே ஆன்மீகத்த பத்தி தெரிஞ்சுக்கிட மாட்டாங்க அப்டின்னு நான் சொல்ற
அதுவும் கரெக்ட் தானே மேடம் நல்லா எனக்கே புக்கு அந்த சோசியல் சயின்ஸ் இருந்தாலுமே அது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு நான் எடுத்து படிக்கிறதுக்கு இன்னுமே ஆர்வமா இருக்கும் ஆ எடுத்து படிப்ப இப்ப கையில மாட்டுச்சினாலு எந்த புக்கோ இல்ல டுவெல்த் புக்கோ எதா இருந்தாலும் எடுத்து படிக்கிறதுக்குதா ஆரம்பிபே ஆ எனக்கு இருக்கற சூழல்ல பாத்தீங்கன்னா படிக்கறதுக்கு டைம் இல்ல அதாது என்னோட ஃபீல்டு பாத்தீங்கன்னா பேங்கிங்கு காலையில மேன்சல்ல தங்கிருக்க கட சாப்பாடு தா ஆனா அந்த அள அந்த அளவுக் டைம் இல்லைன்டு வெச்சிக்குங்களே இருந்துச்சுன்னா நா கட்டாயோ படிப்பே
ஒரு பத்து நிமிஷோ ஒதுக்கலாமே புக் படிக்கிறதுக்கு நமக்காக புக் படிக்கிறதுக்கு ஒதுக்கலாமே நம்மளோட திறமைகள் அதிகரிக்கும் அதனால ஒரு பத்து நிமிஷோ ஒதுக்குறது தப்பு இல்லையே ஏன்னா நீங்க படிக்கிற போனா கொழந்தைகள் உங்களை பாத்து படிப்பாங்க உங்க கொழந்தை படிக்கும் போனா மற்ற கொழந்தைகள் படிப்பாங்க இது இதனால வந்து இப்போ எல்லா எல்லாத்துக்குமே இதனால நன்மதா ஏற்படுது அதனால வந்து நம்ளுக் சேரி நம்ம நம்ம பண்ணா நம்ம கொழந்தைய நம்மள பாகோ கொந்தைல அவுங்க கொழந்தைய சொல்லிக் குடுப்பாங்க இந்த புக் ரீடிங் வந்து அவுங்க பரம்பர பரம்பையா சொல்லிக் குடுப்பாங்க ஸ்கூல்ல ஸ்கூல்ல பாருங்க ஒரு மிஸ் ஒரு கொழந்தைய மட்டும் ரீட் பண்ண வெக்க மாட்டாங்க பத்து நிம்ஷோ பத்து நிம்ஷோ எல்லா கொழந்தையு ரீட் பண்ண வெப்பாங்க நீங்க பாத்திருக்கீங்ளா
ஆ பாத்திருக்கே மேடம் நானே அனுபவபட்டிருக்கே அதாது வரிசியா பெஞ்சுல ஒரு அஞ்சு பெஞ்சுல பசங்க ஒக்காதுருப்பாங்க இந்த பக்கம் அஞ்சு பெஞ்சுல பிள்ளை ஒக்காந்திருப்பாங்க வரிசையா ஒவ்வொரு பேராகிராப்பா படிச்சுட்டு வரோனு
ஆ அந்த மாரி சொல்லி குடுக்க இப்ப உள்ளவங்களுக்கு நா சொல்லிக்குடுத்தா மட்டும்தா அந்த வாசிப்பு திறன அதிகரிக்கும் நம்மலோட திறமைய அதிகரிக்கும் அவுங்களுக் இந்த நுண்ணறிவுகள்லா அதிகரிக்கு ஓகே தோழன் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கான தலைப்புகள் முடிந்து விட்டது இனிமே இது பத்தி நம்ம நாளைக்கு பேசுறோ
ஓகே மேடம்